கம் தோழி எப்டி இருக்கிங்க
கேக்குதுங்ளா
கேக்குது தோழி என்ன பண்றிங்க தோழி எப்டி இருக்கிங்க
நல்லா இருக்கே நீங்க என்ன பண்றிங்க சாப்டிங்ளா
நா சும்மா படுத்துருக்கே ஆ இல்ல தோழி இனிமேதா என்ன பண்றிங்க பசங்க வந்து ரொம் ப இது பண்றாங்க அப்டின்னு போன வாட்டி பேசிட்ருக்கும் போது சொல்லிட் இல்லாடி ஒரு சில வேல வந்தனால போய்ட்ட அது பேஸ்லாமா இல்ல
தோழி ஆ பேஸ்லாங்க
ஆ சொல்லுங்க தோழி
ஏம்பொண்ணு வந்து எப்டி தெரியுங்ளா அஷங்க நம்ம ஒரு பா பாடத்த படிக்க சொன்னொன்னா அவங்களுக்கு என்ன விருப்பமா இருக்குதோ அத படிப்பாங்க ஏ இந்த பாடத்த நாஸ் சொன்னத செய்யலேனா இல்ல இல்ல இதுதான் வந்து ஆசிரியர் படிச்சிட்டு வர சொன்னாங்கன் சொல்லிட் அத சொல்லுவாங்க அப்ப எதுக்கு நீ அத மொதல்ல சொல்லன் சொன்னா இல்ல நா மறந்துட்டே அதுல எனக் ஒரு சந்தேகொம் ஒடனே என்னைய கூப்புடுவாங்க எனக்கு ஒரு சந்தேகோனு நா எழுத சொன்ன விஷயத்தைய விட்டுட்டு இவங்க ஒரு விஷயத்த எடுத் து எழுதுரேன்ற பேர்ல அதுல ஒரு சந்தேகோ சொல்லி அத நிறுத் தி வச்சி அப்பறொ இ இது எழுதுன்னா அ ஐயோ இவ்வளோவு சேத்து எழுதுணுமா ஐய என் என்னவு நம்ப சொல்லிக்கிட்டே இருப்போம் கூட பேசிக்கிட்டே இருப்பாங்ளா
அதாவது அவங்க எது சுலபமா இருக்கோ அத எடுத்து படி
ஆமா ஆமாங்க நா என்ன சொன்னன் வ உங்களுக்கு வந்து அ வீட்டு பாடோன்னு கணக்கு குடுத்துருக்காங்க அத செய்யுங்க மொதல்ல அதுக்கப்புறோம் மோ ரெண்டு நாளைக்கு மின்னாடி குடுத்த அறிவியல் பாடத்துல இருந்து படிக்க வேண்டியத நீங்க எ-எழுத வேண்டியத எழுதுங்க அப்படின் சொன்னா அத ஒத்துக்கல மொதல்ல ஃபர்ஸ்ட்டு சொன்னாங்க நீங்க அ நீங்க ஏதோ வேலையா இருந்தீங்க அதனால நான் வந்து அறிவியல் எழுத ஆரம்பிச்சுட்டே ஆ ஒன்னே ஒன்னுதா இருக்கு அத முடிச்சுட்டு நான் அதுக்கப் அப்புறம் வந்து நான் கணக்கு பாடத்த பண்ற அப்டின்னாங்க அப்ப சேரி சேரி நான் என்ன சொன்னன் ஓமர்க்குனு நா ஹோம் ஒர்க்குன்னு என க் மா குடுத்துருக்காங்க நாளைக்கி அறிவியல் பாடோம் இருக் க்கான்றது கூட எனக்கு மொ-மொதல்ல வந்து அந்த அ பார்ட் இது வந்துட்டு ஆமா டைம்க்கு தெரியல நா பாக்கல அப்றோம் பாத்தா ஆ சேரி சரி ஒண்ணுதானே இருக்குன்னு சொல்றியே சரி அத முடிச்சிருன்னா இல்ல எனக்கு அதுல ஒரு சந்தேகோம் அதனால நா அப்டியே வச்சுட்டே நா அடுத்தது கணக்கு எழுதிட்டு இருக்கேன் அப்படின்றாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு வந்தான் ஐயோ என்னன்னா சரி கணக்கெல்லாம் செரி அப்டியும் உன்னோட விஷயத்துக்கு நீயே சரி நீ உன் நீ எப்டி சொல்றியோ அப்படியே வரன் நீ சரி கணக்கு பாடத்த முடி அப்படினு கொஞ்ச ஒரு அஞ்சு நிமிஷோம் கழிச்சுட்டு கணக்கு பாடத்த எழுதி முடிச்சுட்டேனாங்க எழுதி முடிச்சுட்டி ஆமா எழுதி முடிச்சுட்டியாடா ஆ எழுதி முடிச்ட்டே மம்மி சேரிடா அத மொதல்ல செக் பண்ணு எல்லாமே க்ளியரா கரெக்டா எழுதிருக்கியா ஆ உடனே நா செக் பண்ணிட்டே மம்மி அவ பண்ணவே இல்ல ஒடனே நான் வந்து ஆமா இல்ல அந்த டைம வந்து எப்படி வேஸ்ட் பண்றாங்க பாருங்க அத சோம்பேறி அந்த இத வந்து கரெக்டா இருக்கா அப்டின்னு பாத்து செக் பண்ணா செக் பண்ணிட்டேனாங்க எடுத்துட்டு வந்து மொதல் பேஜிலேயே இந்த மூணு கொ கேள்விக்கு வந்து கணக்கு பாத் பதில் எழுதிருக்காங்க நாலாவது கேள்விக்கு பதிலே இல்ல எழுதவே இல்ல நம்பரே எழுதல ஏ இது எழுதலனா நானு பின்னாடி பேஜதான் செக் பண்ணே மின்னாடி பேஜ ஜெக் பண்லன்றா எ கா கடைசில என்னுடைய க சமைக்கிற கரண்டிய எடுத் த்து கோவோ வந்து தூக்கிக்கு அவெ மேல விசிறி அடிக்கல நானு கிச்சன்ல போட்டு உடச்சதுதான் அது க்கப்பரந்தா இந்த கூட கூட பேசுறது நிறுத்துனாங்க தோழி அதுக்கப்பறொ பாத்தா அறிவியல்ல டவுட்டுனா கீவேட்ஸ் எல்லா எழுதுன்னு சொல்லிருக் வாங்க அப்புறோ கொஸ்டின் ஆன்சர் எழுதுன்ருக்காங்க இதுல என்ன டவுட் டு எழுதுன்றத எழுத வேண்டியதான பாத்துன்னா இல்ல ஆமா மேலயு கீவேட்ஸ் குடுத்துருக்காங்க ரெண்டாவதுலயு கீவேட்ஸ் குடுத்துக்றாங் அதுவு எழுதணுமா பின்னே எழுதுறதுக்கு தான மோ இந்த இ இந்த பகுதியு ஆமா இந்தப் பகுதியு எழுதனு அடுத்த பே பேஜ்ல இருக்குறது எழுதனு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சுன்னா ஆ அதுக்கப்ற சொல்லி அது ஒரு சி சில நேரோ ஆர்க்யுமெண்ட்ல போயி அதுக்கப்பறொ எழுத ஆரம்பிச்சாங்க ஒரு அஞ்சு நிமிஷோ ஆன ஒன்னே இங்க வாங்க இங்க வாங்கன்னாங்க ஏ ங்க எனக்கு ஏதோ தலையில ரொம்ப வலிக்குது இந்த எடோ என்னன்னே தெரியல அப்டினாங்க என்னடா இது இப்டி ஒரு சத்திய சோதன நெனச்சிட்டு என்னாச்சுன்னா ஒன்னுமே இல்லேங்க ஆனா வலிக்குதுன்னாங்க அப்ப நா சொல்லிட் ஓ இவளுக்கு கை வலி எடுத்துருச்சு இவோ ஓ அந்த கொஸ்டின பாத் த ஒடனே ஐய்யய்யோ ரெண்டு லைனுக்கு அவளுக்கு வந்து
ஏங்க அப்டின்னு ஒ
ஆமா அந்த ரெண்டு லைனுக்கு அவ என்னமோ பத்து லைன் எழுதுற மாரி ஒரு வருத்தத்த கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருறதா அப்பறொ
க்கிதுன்னு சொல்றாங்க ஒரு சில கொழந்தைங்க என்ன பண்ணுவாங்க எனக்கு தூக் வருது அப்டின்னு சொல்லி புக் விட வப்பாங்க வளந்ததுக்கப்றமா வளர்வாங்க அப்டின்னு இல்லையா படிச்சிட்டே இருக்கும்போது ரொம்ப பசிக்கிது கிது அப்டினு சொல்லுவாங்க
ஆமா அது வேற எனக்கு டைம் வேற எனக்கு எனக்கென்னமோ டைம் பாம் வச்ச மாரி ஒம்போது இருவதாகுது ஒம்போது முப்பதாகுது அப்டின்றாங்க அப்ப நா என்ன சொன்ன ஒனக்கு பசிக்குதா இல்ல ஒனக்கு எழுதிட்டு சா நா என்ன முதல்ல என்ன சொல்லிட்ட எல்லா மொத்தமா முடிச்ச பெறகுதா ஒனக்கு நானு அ நைட்டு ச ஒணவே கொடுப்பே அப்டின்ட்ட ஒன்னெ எங்க இவங்க குடுக்காத போயிடுவாங்களோ
அத விடு இன்னொரு இது தெரியுமா அவங்கல்லா இப்ப வந்து பேஸ் பேசுறாங்க நம்ம கேக்குறோல்ல ஏதாவது பதில் கேட்டானா அவங்களுக்கு வந்து எதிர்மறையா பேச தொடங்கிற்காங்க இப்ப எ கொழந்த வந்து மூணு வயசுக்கு உள்ள தா சொன்னல்ல மூணு வயசுக் குள்ளன்னு சொன்னேல இப்போ நம்ம ஏதாவது ஒரு கேட்டோ ஒரு கேள்வி கேட்டோ இல்ல சொன்னோனா அவங்க இப்பவே ஏ என்னொ ஏ எதுக்கு ஏ அப்பிடின் கேக்குறாங்க
ஆம்மா
கொழந்தையா ருக்கும் போது பேசாம ர்க்கு ப்பாங்க எப்படா இவங்க பேசுவாங்க அப்டின்னு அதுவு எ கொழந்தக்கி வேற கொஞ்ச பேசாமர்ந்தா பேசாம இல்ல பேசுவா ஆனா அவனுக்கு நாக்குல ஒரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டியதிருந்து அது இருந்தாதா அவங்க பேசுவாங்க அது ஆப்ரேஷன் பண்ணாதா ஏனா வந்து சொல்லுவாங்கல்ல நுனி நாக்கு வந்து கீழ வந்து ஒட்டி இருந்தது அவனுக்கு அதாவது டங்க் தைன் சொல்லுவாங்களா ஒட்டி இருக்கு அப்டினு அப்றமா அந் ஆப்ரேஷன் பண்ணாதா எ பாப்பா பேசுவா அதுக்கு முன்னாடி பேசுவா ஆனா கொஞ்சொ தட்ட நாக்கு சொல்வாங்க அந்த மாதிரி நாக்கு வெளியில வராது அப்றமா ஒன்ற ஒன் ஒன்னேகால் வயசுல கரெக்டா பண்ணோ அவனுக்கு ஒரு வயசு ம தொடங்கி ஒரு அஞ்சு நால் மாசத்துல பண்ணோம் பண்ணோன்னதுக்கு அப்றமா கொஞ்ச நாள் நா பீ நாக்கு வலி ரத்தொ வந்து அப்டி இப்டி இருந்தாங்க ஒரு இன்னு ரெண்டு மாசத்துக்கு மூணாவது மாசத்துலருந்து அவ்ங்க பேசிட்டே இருக்காங்க நைட்டு மூணு மணிக்கு கூட எந்திச்சு உக்காந்து நைட் லேட்டா உள்ள தூங்குறதுக்கு என்னிக்கோ உள்ள கதய சொல்லுவா நா ஷூ வாங்க போனேனா இப்டிதா பேசுவாங்க போனியா வந்தியா அதாவது கொஞ்சொ மலையாள கலந்து பேசுவாங்க அப்டியா போயா அவங்க பேசுறதே நல்லா இருக்கு ஆனா என்ன செல டைம் அப்டி இர்ரிடேட் பண்ணுவாங்க டென்ஷனா இருப்போ டேய் அத எடுத்துட்டு வான்வோ பேசிட்டே இருந்த கூட பிரச்சன இல்ல ஏ அத எடுத்துட்டு வாடாமா அப்டினா யா எதுக்கு வாணுமா
ஆ அது ஒரு பத்து கேள்வி கேட்ருவாங்க
அதுக்கு நம்மளே போய் எடுத்துட்டு வந்துர்லா
உண்ம இதாங்க ஐயோ ஒ ஒவ்வொரு நாளு வந்து புள்ளைங்க ஸ்கூல் போயிட்டா அப்பாடான் இருக்கு அவங்க வந்தாங்கனா கலவர பூமி மாரி ஆயிடு
ஒங்களுக்கு அப்டி இருக்கா எங்க பாப்பாவ வந்து எல்லாரு சத்துணவுல விடுங்க ப்ளே ஸ்கூல்ல விடுங்கன் சொல்றாங்க எனக்கு அவன விட மனசு வரமாட்டிகிது கூடயே இருக்கிறா ச எதாவது க பொளம்பிட்டே இருப்பானா பிரச்சன இல்ல பொலாம்புனாலு பிரச்சன இல்லப்பா நீ கூடவே இருப்பா நீ என்ன முந்தாநேத் என்ன பண்டா பவர் பேங்க் இருக்கு பாத்தீங்கலா நம்ம சார்ஜ் யூஸ் பண்ற பவர் பேங்க் சும்மா படுத்திருந்த தூக்கி டபு ச டக்குன்னு மூஞ்சிலயே விட் வீசிட்டா அதுவு எடது பக்கொ கண்ணுக்கு கீழ் எலும்புல
ஐய்யய்யோ
கருப்பாயி எனக்கு வீங்கியே இருக்கு இன்னுமே எனக்கு அந்த வலி விடல தலைவலி அந்த வலி
ம் அது எ அது அந்த மாதிரி அந்த கொழந்தைங்க பண்ணுங்க ஏ வீட்டு புள்ள என்ன பண்ணுவா இருக்கிற ரெண்டு பவர் பேங்க்ல ஃப்ரெண்டுக்கு ஒரு பவர் பேங்க குடுத்துட்டு இவர் ஒரு பவர் பேங்க எடுத்துட்டு ஃபோன் பேசுறேன்ற பேக் பேர்ல் என் என்னமோ பேசுவாங்க பேசுவாங்க பேசுவாங்க திடீர்னு டப்புனு தூக்கி போட்டுடுவா
ஐய்யய்யோ என்ன எத்தன வயசு கொழந்தைங்க அதாவது என்ன வகுப்பு படிக்கிறாங்க
ஐந்தா வகுப்பு படிக்கிறாங்க
ஐந்தாம் வகுப்பே இவ்ளோ பண்றாங்களா
ஐ ஐயோ எ ஸ் ரொம்ப சுட்டி என்ன சொல்றது ரொம்ப சேட்ட ஜாஸ்தி வா என்ன சொல்வாங்க இந்த ஊம குசும்புனுவாங்க பாரு ங்க அது நெறையா இருக்கு இந்த பாப்பா கிட்ட ஆ
எ பாப்பா அப்டில்லா இல்லப்பா எல்லா எடமும் ஒண்ணுதா வீட்ல இரு வீட் வீட்டுல ரொம் ரொம்ப அராஜகம் பண்ணுவாரு வெளில போனா ஏதோ கொஞ்சோ ஆனா அராஜகோ பண்ணுவாரு கொஞ்சமா பண்ணுவாரு நம்ம கொஞ்சோ லைட்டா சத்தோ போட்டன்ன வந்து உக்காந்துருவாங்க ரொம்ப இப்போ நம்ம பார்க் போயிட்டோம்னா ரொம்ப போவாங்க ஏறுவாங்க அந்த மாரில்லா பண்ணுவாங்க ஆனா ரொம்ப வந்து வீட் அராஜகோ ரொம்ப ரொம்பனா ரொம்ப ஏ சி ஓட தண்ணி போற ஒயர் எங்க ரூம்லயேதா இருக்கு நாங்க வாடக வீடுனால எங்க வீடு வந்து உள்ள உள்ள இருக்குமா வெளிலதா தண்ணி ஊத்த முடியாது நாங்க கீழ வந்து டுவெண்டி ஃபைவ் லிட்டர் கேன் வாட்டர் வெச்சு வாட்டர் கேன் வெச்சு அதுல வந்து இது பண்ணிட்டு இருக்கோ அதுல வந்து தண்ணி வரு இவரு என்ன பண்ணுவாரு அந்த ஒயர புடிச்சி புடிச்சி இழுப்பாரு அந்த டியூப்ப அவங்க இழுத்து இழுத்து அந்த ஏ சி ல இருந்து வாட்டர் லீக்கேஜா ஆகுது
ஐய்யய்யோ
என்னா பண்றது இது அவங்கள எதுவுமே சொல்லவு முடியாது எதாவது கோவோ வந்துருது சொன்னோனா
ஆமா அதே அவங்களுக்கு நம்ம என்ன அத எதோ எல்லாமே அவங்களுக்கு ஒரு வெளாட்டு பொருளா ஆயிடுச்சு இல்லிங்ளா ஏதோ புடிச்சு வெளாட்ணு அவங்களுக்கு வந்து அந்த நேரத்த கழிக்கணுன்ற மாரி அவங்க என்ன பண்றாங்கன்னே தெரியறதில்ல
பாதுகாப்பா என்ன எதுவுமே தெரியாது அவங்களுக்கு நம்மதா சொல்லிக் குடுக்கணு நம்மதா பாத்துக்கணு அதா முக்கியமே
ஆமா ஆமா ஆமா அதனாலதா இப்ப நா ஏ பொண்ணுக்கு கூட என்னன்னா வந்து சில விஷயங்கள் மொதல்ல திட்டிடுவே அதுக்கப்றோ அவள உக்காந்து பொறுமையா சொல்லி குடு சொல்லுவே அம்மா அடிச்சா வந் து உனக்கு அது நீ அழும் போது அந்த நேரோ எனக்கு கோவத்துல அடிச் சுடுவே அதுக்கப்றோ அம்மா உக்காந்து நா சாமி கிட்ட வந்து மன்னிப்பெல்ல கேப்பே அப்பிடியா நெஜமாவே கேக்பீங்களா அப்டின்னுவா ஆமா ம் ஆமா சொல்லுவ அவ நா சொல்லுவே நா சர்ச்சுக்கு போனேன்னா முட்டிக்கால் போட்டு சாமி கிட் ட்ட சுகன்யாவ அடிச்ச சுகன்யாவ திட்டுனே இதெல்லா சொல்லி வந்து நா ச சாமி கிட்ட வந்து என்னை மன்னிச்சுடுங்கன்னு சொல்லுவே அப்ப சாமி மன்னிச்சாதா நாங்க வந்து அடுது அது மனசு திருப்தியா இருக்கு ஓ அப்பிடி எல்லாமே பண்ணுவாங்களா அப்ப செரி நா இனிமே நா இனிமே நீங்க வந்து பனிஷ்மெண்டட் அனுபவிக்க வேண்டா நா வந்து நல்ல பிள்ளையா எடுத்துக்கிறேனு சொல்லி ஒரு ரெண்டு செகண்ட்ல வேற எதுனாச்சு குறும்பு பண்ணி வேற குறும்பு பண்ணி ரெடியா இருப்பாங்க ஐய்யோ என்னடா பண்றதுனு யோசிக்க வேண்டியதா இருக்கு அப்றோ இப்ப இவங்க போயிட்டாங்க ன்ன பாருங்க வீடே நிம்மதியா இருக்கு அப்பாடா அப்டின்ற மாரி ஆனாலு ஒரு வருத்தோ இருக்கு இருந்தா ஏதோ ஒண்ணு பேசிக்கிட்டே இருப்பாங்க கூட கூட வாய் பேசுவாங்க
அவங்க போயிட்டாங்கன்னா ஏதோ ஒரு நிசப்தமா இருக்கு
ம் தோழி நம்மளுக்கு குடுத்த நேர முடிவடைந்ததுன்னு நெனைக்கிற தோழி நன்றி தோழிமா கொழந்தைங்கள நல்லா பாத்துக்கோங்க கண்டிப்பா நன்றி தோழி வணக்க
நன்றி தோழி நன்றி வணக்கம்